இவ்ளோ லேட் ஆயிட்டு அட்டன் பண்றதுக்கு
ஃபோனு சைலண்ட்ல போட்ருக்கே குழந்தே நா உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்ருந்தே அதுக்குள்ள இங்க கால் வந்துருக்கு
ம் செரிதா இல்ல இல்ல இப்ப முன்னாடி வந்து எப்டின்னா இத்தன கால்ன்னு கெடையாது பாத்துக்கோ இப்போ தேட்டி கால்ஸ்னா தேட்டி கால்ஸ்னு வச்சிருக்காங்க தேட்டி கால்ஸ்மே கரெக்டா பேஸ்னா நல்ல பேமெண்ட் வரு முன்னாடி எப்டி கால்ஸ்ன்னு கெடையாது இப்பத்திக்க மினிட்ஸ் தா ஆனா இப்ப கால்ஸ்ஸு முப்பது கால் நம்ம தெளிவா பேசனனா நல்ல பேமெண்ட் பாக்லா
தெளிவா பேஸ்னா
அதாவ்து முப்பது கால் ஜீரோ ஆகாம கட் ஆகாம அந்த மாத்ரி தெளிவாவே வச்
எனக்கு ஆல்ரெடி ரெண்டு கால் ஜீரோ ஆயிட்டு
ஓ அப்டி பேசினா நமக்கு இது நீ ஓரளவுக்கு முடி முடிச்சுட்டியா இல்ல இப்பதா ஸ்டார்ட் பண்ணியா ஓ ஓ அப்பிடியா அப்ப சரிதா நம்ம நட்டுக்கே கொள்ள முடியுமா இருக்கூ நீ இ எனக்கு க்லா நயிட்டு்ல்லா இனி கொஞ்சோ வேல இருக்குமா நைட்டுலா உக்காந்து இப்ப பேச முடியாது முன்னாடி மாத்ரி கொஞ்ச வீட்டுல அம்மா பாக்குறது அது இதுன்னு கொஞ்ச வேல இருந்துட்டே இருக் ம்கூம் இப்ப கொஞ்ச ஃப்ரீயா இருக்கன்னா சரியே ஆனனால இன்னைக்குதா ஆக்டிவேட்டா ஆச்சு எனக்கு
எனக்கு நேத்தக்கே ஆக்டிவேட் ஆய்டுச்சு ந எ அம்மா அப்பாக்கு டுவென்டி ஃப்ப்து வெட்டிங் டேன்னு சொல்ட்டு அதுக்கு செலிபிரேட்
ஓ ஆமா பாத்துருந்தே ஃபோட்டோ பாத்து அதுலதா சொன்னே பிம்பிள்ஸ் எல்லா தெரியில நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ அதுலதா அவ முஞ்சு பல பல பல பலன்ருந்துச்சே என்னடா சார் மூஞ்சி இவ்ளோ பள பளன்ருக்கே அப்டின் சொல்லிட்டு கேக்கலானு நெனைச்ச
ம் அவ என்னன்னு சொல்ல மாட்டேங்கா நா சொன்னே என் புருசனுக்கா சொல்ல கொஞ்ச என் புருச நல்லா யூஸ் பண்ணுவா அவ எனக்கு இருக்கது போதுன்னு சொல்லுவா சேரி நம்ம என்னத்துக்கு அத இது பண்ணணு
ம்
ம் அவ எதுவுமே அவ்வளவா போட மாட்டா
யாரவு ஆறு ப்ரசண்ட் தா போடுவாக
ஆ சொன்னா இல்லன்னா இப்ப மாரி வற்புறுத்தி இன்னைக்கி கத் தலைக்கி கத்தால போடும் போது அப்டியே மூஞ்சுக்கூ போட்டுட்டே போட்டு மூஞ்சுக்கூ கழுத்துக்கூ போட்டுட்டே எப்பமா நா
டே இருக்கே தலை முடிக்கி கத்தால போடணு நா முன்னடில்லா ப்பா நானா இப்ப வரைக்கூ சீயக்காவ யூஸ் பண்ணுவே ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டே அந்த ஒண்ணு மட்டு ரெகுலரா பண்றே ஆனா என்ன எனக்கு என்ன‌ ஷாம்பு யூஸ் இப்ப நா ஒரு மாரி முடி காஞ்சு போய் கைல வந்த மாரி இருக்கும் பாத்துக்க சீயக்காய் யூஸ்
ப டியூஷனுக்கு ஒரு இன்னைக்கி அந்த புள்ளைங்க வர்ல அந்த புள்ள என் சொந்தக்காரவ ஏமா வீட்டுக்கு சேல வீட்டுக்காரருக்கு சொந்தக்கார பொண்ணா செம்பருத்தி எல பறிச்சுட்டு வரேண்ணியே அரைச்சு சு போடுங்க அவளுக்கு நல்லா முடி அடர்த்தியா இருக்கும் அத போட்டு பாருங்க நா வாரத்துக்கு ஒருக்கா ஓங்களுக்கு பறிச்சுட்டு கொண்ட்டு வரேன் சொல்லி சொல்லிருக்கு
ரெகுலரா போடுவேன் தெரியுமா அந்த இது இருக்கு தெரியுமா சிறுபயர் இருக்கு தெரியுமா முழு சிறு பயிறு சிறு பயிர நா ஊற வச்சிருவே சிறு பயிர ஊற வச்சு அரச்சு போடுவே ஒரு நாளு வாரத்துல மூணு நாள் போடுவே அந்த மாதிரி அப்புறம் வேலைக்கு போன பிறகுதா எனக் கதெல்லா விட்டுட்டே வீட்ல கொஞ்ச காலேஜ் போற டைம்ல எல்லா பண்ணிட்டு தா இருந்தே வேலைக்கு போனப்புற எனக் அந்த சனி ஞாயிரு லீவ் இருக்குமா சனி ஞாயிர் மட்டுந்தா லீவு இல்லைக்ஷன்னா ஞாயிற்றுக்கெழம மட்டுந்தா லீவ் இருக்கு ஏன்னா பேங்க்ல அந்த செகண்ட் சரட்டர்டே போர்த் சரட்டர்டே தானே லீவு மத்த எல்ல நாளு பேங்க் போற மாரி இருக்குமா அப்ப எனக்கு தொல்ல முடியால அன்னைக்கு சிறுபயர் போட்டன்னா அடுத்த நாள்லா ஒரு மாரி தெரியு தலையெலைக்கிம் போது சரயையா இருக்கு பேங்கள அதும் கவுண்டர் டெஸ்ட்ல பிரன்ட்ல உக்காந்துப்போ பாத்துக்கோ நம்ம நானு ஆ இப்போ எனக்கு அது வார்வெ பொறவ எல்லா பாத்தா தலைமே இழைச்சு தெந்ததெல்லா தெரியுமா அதனால நா அதெல்லா அப்போ போட்ற அதுல ஸ்டாப் பண்ணுதெல்லா முன்னாடி சிற் சிறு பயிர் அரைச்சு போட்லா பத்துக்கோ நல்லா முடி சாஃப் சைனிங்கா ஆயிரு
எனக்கு எதயுமே நா வந்து இங்க வந்து என்னென்னு கத்தால தா இம்சநா போ இம்ச இருந்தாலு போட்டுவா
சளி பிடிக்கும்ன்னு சொல்லுவால்ல கத்தால கத்தால கொஞ்ச நேரம் போல ரொம்ப நேரோ தலைல வச்சுத சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல
பெறந்தவூர்க்கு போய்டா எனக்கு ஏ மாமியார் சொல்லாலு கத்தல எடுத்து எங்க அம்மா அப்பால்லா கத்தாலய எடுத்துட்டு போய் தலை போட்டுவிவாங்களா எங்க வீட்ல என்னத பண்ணுவனா அதேதா இங்கயு பண்ணுவே
ஆ அப்புறமா இது போட்லா நம்ம முந்த நாளே வெந்தையட்டு ஊற வெக்கணு பத்துக்கோ முந்த நாள்
ஆமா அதெல்லா போடலா எனக்கு இவன் வந்து பழோ இருக்கு தெரியுமா எந்த பழோனாளு செரி பழத்து கூட எஃக்கு வொயிட்டு கொஞ்சோ இது பண்ணி நம்ம யூஸ் பண்ற எண்ணையு மிக்ஸ் பண்ணி போட சொல்லா நல்லா இருக்கு அண்ணி
அப்டியா ச அதுஇது ஷைனிங்கா இருக்குல்ல முடியப்ப
ஆமா ஆம் நல்லா இருக்குமா
இக் எதா நா எண்ணையெல்லா கொஞ்ச முடிய பாதுகாக்கனு வச்சிருக்கே இப்பதா இந்த நெல்லிகா ஜூஸ் குடிக்கலானு வெச்சிருக்கே இப்ப எனக்கு கொஞ்ச கலைஞ்ச மாரியே ஒரு பீல் மனசுக்குள்ள அதா அந்த
இந்த மல்லிக்கூலனாதா ஒரு மாரி ஃபீலா இருக்கு நீங்கவேற
எனக்கு வெள்ள முடிவந்திர கூடாதுன்னு ஒரு பயோ அதா இனி கருவேபிள்ளையு நெல்லிக்காயு டெய்லி அரைச்சு குடிச்சிட வேண்டியதான்னு நெனச்சிட்டே
நா முன்னாடி அப்டிதா குடிப்பே இப்ப கொஞ்ச நாள் ஏ பி‌ சி ஜூஸ் போட்டு வெச்சிருக்கே ஒரு டப்பால அததா குடி க்கே ரெகுலரா இல்ல டெய்லியும் காலேல நெல்லிக்கா
லோவாயிரமா அப்டி சொல்லுவாங்க ஏன்னா அந்த கல்யாண டைம்ல அப்டிதான குடிச்சிட்டு இருந்தோ புல்லா டெய்லி குடிக்க பத்துகோ என்ன சொல்றது அந்த முப்பது நாளு குடிச்சே
நா வந்து டப்பால வெச்சு டப்பால ஒரு மாரி ஓரேடியா அரைச்சு வெச்சுட்டேனா அந்த டப்பால வெச்சு இப்போ நாளையோட தீரு எங்க அப்பா எனக்கு ஆரஞ்சு பழோ வாங்கிட்டு வந்தாங்க நேத்திக்கு இன் நாளைலந்து அந்த ஆரஞ்சு பழோ ஜூஸு ஆரஞ்சு கேரட்டு போட்டு டெய்லியு கால்ல கொஞ்ச ஜூஸ் குடிச்சிருவ
அது அந்தந்த நேரோ அடிச்சிப்பே ஒரு ஆப்பிள் ஒரு பீட்ருட் ஒரு கேரட் அப்டி போட்டு போட்டு இல்லன்னா பீட்ருட் மட்டு தனியா அடிச்சு குடிப்பே இல்லனா கேரட் மட்டு தனியா அடுச்சு குடிப்
ஆ நானு அப்டிக் குடிப்பே எ மாமியார் எ மாமனார் வாங்கி கொண்டு போடுவார் சந்தைக்கு போனா அதல கொஞ்ச நாள் குடிக்கவே இல்ல அப்டியே கிடந்துச்சி
இப்ப வந்து நா போட்டு போட்டா போட்டிருந்தே பாத்தீயா நீனு அது பிங்க்கு கிரீனு
நல்லாருந்துச்சு
பலாசா இந்த பலாசாதா எடுத்தே மீஷோல ரெண்டு இதுவு ஒரு பிளாக்கு நல்லாருந்துச்சு நல்லா ஃபிளாரியாதா இருந்துச்சு கம்ஃபர்டபிளாவு இருந்துச்சு என்ன சொல்றது நச நசனு இல்ல அப்பற என்ன எனக்கெலா கொஞ்ச என்ன சொல்ல அந்த ஜீன்ஸ் ஏ புடிக்காதுன் நா சொன்னேனு புரிஞ்சுதா அத கொஞ்ச ப நம்ம இதா இருக்குமா ஆ இது வந்து டாப்ப கொஞ்ச பின்னாடி பெருசா இருந்துச்சா அப்டி போடும் போது எனக்கு அந்த ஃபீலே இல்ல சூப்பரா இருந்ச்சு அப்டியே நா ஒரு ரெண்டு மூணு நாள் அதேதா போட்டு சுத்துன
எனக்கு லூஸ் ஜீனானா அப்டி இருக்காது ரொம்ப தெரியாது நால் கட்ட சட்ட போட்டு கட்ட டி ஷர்ட் போட்டா
எதுக்கு நா அதுக்காக இனி போயி ஜீன்லா எடுத் திருப்பி கேட்டன் வச்சுக்கயே அப்டியே மூஞ்சிலயே உழு ரெண்டு அதனால சேரி நம்ம இருக்கற மேனேஜ் பண்ணுவோ அப்டின் சொல்ட்டு ஏனா நா ஒரு அது சொன்னே ஆ கெளம்பிட்டா அவே முப்பது நாள் லீவு முடிஞ்சிச்சுல இனி அடுத்த மாசந்தா வருவா
அ அ
அவுனு என்ன பண்ணுவா அவ அங்கிருந்து வருத்தபடியா முன்னாடியே அவனுக்கு பேச றதுக்கு இருந்த ஒரே ஆள் எங்க அம்மா நாங்களா அப்படி உக்காந்து பேச மாட்டமா எங்க அம்மா கூட மணிக்கொரு கணக்கா பேசுவாந் தெரிமா நெஜமாவே இங்க நாங்க பொம்பள பிள்ளைகளா கூட இருந்து எங்க அம்மா பேசறத விட எ தம்பி கூட வந்து மணி க்கொரு கணக்கா பேசுவா அக்மார்க் அம்மா பையன் சொல்லலா எ தம்பிய
ஆ அது எனக்குதா இ இத சொல்லிருக்காங்க அம்மானா நல்லா பிடிக்கு நல்லா உயிர்
இல்ல அவ அம்மா என்ன சொல்றது நாங்க இல்ல நார்மலாவே நா சொல்ற இப்ப ஒரு பொம்பள பிள்ளைங்க அம்மா கூட இருந்து பேசவாங்க நம்மளே இப்ப ஃபோன் பண்ணி பொறணி பேசறோ அது பேசறோ இது பேசறோன் சொல்லி அம்மா கூட பேசறோன் வெச்சுக்கயே நாங்கெல்லா ஒரு பத்து நிமிஷ கூட எங்கம்மாட்ட பேச மாட்டே சண்ட வந்துரு எனக்கு எங்க அம்மாய்கு பயங்கரமா சண்ட வந்துரு கொஞ்ச நேரத்திலயே போமா ஆமா நீ வைமா உன்ட்டெல்லா ஃபோன் பண்ண பாரு அப்படிங்கற மாரி டென்சனாயிதா நா எப்ப ஃபோன் பண்ணாலு வைப்பம் பாத்துக்க எங்கம்மா ஃபோன் பண்ணாலே க்ருஷாலினி எப்டி இருக்கா அப்டினு ஒரு வார்த்ததா கேப்பாக பாத்துக்க ஆ செரி வைய் அப்படின்றுவாக நம்மாலல்லா எதுவு கேக்க மாட்டாக ஏன்னா எனக்கு எங்கம்மாய்கு சண் ட வந்துரு ஆனா எந் தம்பி இருக்காமுல கால் பண்ணான்னு வெச்சுக்கயே மூணு மண் நேர கொறையாம பேசுவாக என்ன பேசுவாகனு தெரியாது ஊர் கத வந்த கத போன கதைங்கறதுல இருந்து தொடங்கி ஆதி முதல் அந்த வரைக்கு பேசி முடிச்சுருவாக பேசுனதே திருப்பி திருப்பி பேசுவாக ஆனா பேசிக்கிட்டே இருப்பாக போர் அடிக்காத அளவுக்கு பேசுவாக ஸ்லோவா ஆமா லவ் பண்ணி அந்த லவ்வர் கூட பேசருந்தா கூட இவ்வள பேசிருப்பானான்னு எனக்கு தெரியாது எங்க அம்மா கூட அப்படி பேசுவா அப்பா ஆமா அவளு அங்க பேய்ட்டா
ம் ம்
அதனால அவளுக்கு கொஞ்ச ஒடம்பு சரில்லாமா இருந்துச்சா அ அப்டின்னு இல்லாம அவளுக்கு இங்க கொஞ்ச எங்கம்மா இந்த மாரிலா பேசிட்ருக்காகலா எனக்கு எங்களுக்கு அவ இருந்தா கொஞ்ச ஒரு மாதிரி இருந்துக்கு எங்கம்மா கொஞ்ச அப்டி பேசிட்டே இருக்கும்போது செரி அவளு செரி அவ அங்க போட்டு நம்ம பாக்கறது தான அதா அதல்ல ஓகே அவளு களம்புனா சரி ஒன்னு இல்ல அப்டின்னு சொல்லிட்டோ
ம் செர் செரி நீங்க எதனாலு சொல்லுங்க
ஆ சேரி கேக்குதா
ஆ எனக் கேக்குது
ஆ ஆஸ் அதா அப்றோ இந்த கால் முடிச்சிட்டு நா கொஞ்சோ பிஸி ஆயிருவே செரியா
ஆ
நா அப்றோ ஃரீயா இருக்கு போது சொல்ற நம்ம பேசலா ஆனா நமக்கு மொத்த மூனு நாள் டைம் இருக்கு சண்டேக்குள்ள கம்ளிட் பண்ண சொல்லிருக்காங்க தானே இத
சண்டே
ஆமா அதனால முடிச்சிர்லா முப்பது கால் தானே ஒனக்கு எத்தன கால் முடிச்சிருக்க ஓவராலா
நானா
ம் ஃபோர் முடிச்சிர்க்கியோ இப்ப நான ஒங்குட பேசியே டூ முடிச்சிர்க்கே ஃபோர் தா முடிச்சுர்க்க ஏனா நீ என்ட்ட எப்பவே கேட்ட அப்ளிகேஷன்ல பேஸ் ன்னு ஏ நேத்துலா ஆ இப்ப யாரு வரமாட்டேங்றாங்க அப்டித்தானே
ஆமா
அவுங்களுக்குள்ளே எதாது கம்பைன் பண்ணி பேசுவாங்கன்னு நெனைக்கிறே
அப்டிதா நெனைக்க நம்மலா பேசிட்ருக்கேன்னது அவங்களு ஆள் புடிச்சுறாங்கன்னு நெனக்கே
பேச முடியு சும்மா தெரியாதவங்கள்ட்ட என்னத்த பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணு தெரியல
நா அதுலயு ஒரு கால் வந்தது ஏ கொழுந்தனார்ட்டையு நா குடுத்திருக்கே ஃபோன பேசுன்ட்டு எதோ ஒரு பைய கால்ல ஃபோன் வந்துச்சு அப்டிய பேசி தடா தம்பினு சொல் ட்டா அவன்ட்ட குடுத்தே அவ என்னவோ ரெண்டு கால் பேசுனா நா ரெண்ட் ரெண்டு கால் பேசிருக்கே இனி யாரையா புடிக்க வேண்டிதா
சேரி பாப்போ நம்ம பேசலா ஓரளவுக்கு ஏனா நம்ம ஒரு மாரி மாரி மிஞ்சு மிஞ்சு இதன பதினஞ்சு கால் கிட்ட பேசிர்லா அப்றோமேன்னா பாத்துக்லா ஃபிப்டின் கால்ஸ்க்குதா நம்ம வெளிய பாத் வேண்டி வருமாறு வரும் ம் ம் அதுக்கு வேணா இன்னொரு நம்பரு ஏ ஒங்க மாமா நம்பரு அந்த மாரி சும்மா லாகின் பண்ணி மட்டு வச்சு ஒ அவனுக்கு ஒங்க வீட் வீட்டுகாரங்க ஒ ஃபோன் லாகின்
ஏ வீட்டுக்கார்ரு எங்கிட்ட பேச மாட்டாரா அவ எனக்கு லவ் பண்ணுபோதே பேசி பேசி வே பேர் அடிச்சுட்டா
இல்ல என்னடே இங்க வந்துட்டு ஒங்க அத்தானு
பேச வர மாட்டேங்குது ச அவன்ட்ட சொன்னா அவ கடைலயே இருப்பாங்ளே எல்லாருமே
நீங்க ஒங்க அத்தானு ஒங்க அக்காவு அவுங்களு பேசிக்கிட்டாங்கன்னா ஆஸ் அவுங்க அண்ணி அவுங்க எங்க அவளு பேசினாங்கன்னு சொன்னோமுல
அப்டியா அவ பேசி முடிஞ்சா
அதெல்லா பேசி முடிச்சிட்டாங்க அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது வுங்க ரெண்டு பேருந்தா பேசிக்கிட்டாங்க
அப்டியா இவ வந்து எப்டி சொல்ல கடைக்கு போய்டுவான்லா மதிய செல நேர வெளிய போயிருவா கடைக்கி போனா பயனோரு மணிக்கு தா வீட்டுக்கு வருவா இனிந்து வந்து எனக்கு கால் வலிக்குது கால புடிச்சுடுவியா கை வலிக்குது முது வலிக்குன்னு நிப்பா
இன்னிக்கு என்ன ஸ்பெஷல் எனெஸ்
இன்னிக்கி கொத்து பரோட்டா வேணுன்னு சொல்லிவுட்ருக்கே நாங்க நைட்டுக்கு டிபன் சாப்டு ஆ எங்க வீட்ல இருக்காவங்களா டியூஸ்டே பாத் மட்டு விரத இருந்தா மட்டுந்தா கொத்து பொரோட்டா வேணுன்னு சொல்லிவுட்டே சிக் கன் சாப்ட கூடாதுன்னு யாரோ சொல்லிருக்காங்க சிக்கன் சாப்ட்டா அ அது நல்லது இல்லையா கேள்ஸுக்கு அப்டின்னு ஏதோ ஒரு நல்லவேன் சொல்லிருக்கா இங்க எரிச்சலா இருக்கு எவன்னு தெரியமாட்டேங்குது ஏ மாமியார் மாமனார் சிக்கன் சாப்டகூடான்னு சொல்ட்டுருக்காங்க
செரியா
ஆ எதே வந்து பிரக்னட் அந்த மாரி இது என்ன சொன்னே அதெல்லா அப்ப மெதுவா இது பண்ணி கெள்த்த அந்த நேரம்ல சாப்பிட மாரி இருப்ப இப்ப என்ன சாப்பிடுன்னு சொன்னா கேட்க மாட்டங்க
ஐயையோ இப்பா வேணங்கௌசி நானே சொல்றே
நானு அதெல்லா இங்க அது இங்க நான் அத இனி அவங்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியுமா நாங்க இப்போதைக்கு வேண்டா செரி அவன் வேலைக்கு போய் கொஞ்ச இதாவட்டு ஒன்னி
ஆமா இப்பதா உண்மையில நா என்ன சொல்றே இப்பதா உங்கள இசி டிய வெளிய சுத்த முடியாவா வந்தா ஐயோ யப் எப்டினாலு ஒரு கமிட்மெண்ட் தா உங்க அம்மா அப்பா தா பாத்துக்கிறாங்கனாலும் ஒரு கமிட்மெண்ட் தா அது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி முடி நீ எடுத்துட்டு அய் ஐயையோ
ஆ சொன்ன நா எனப்பி சொல்ல முடியுமா எங்க அம்மா கிட்ட அப்டினு சொல்லிட்டு அவங்க கேக்க அத வோல சொல்ல ம்
செரித ஓகே னோ ப பாத்துக்கிடளனா
ஆ இப்போதைக்கு அந்த ஐடியா இல்ல கொஞ்ச நாள் போட்டோ நடக்குறது நடக்கதுக்கெல்லா இல்ல ஆ அதெல்லா எப்டி கூப்டாம இருக்கு நீங்க இந்த கோவில்கொடைக்கு தா வரல அடு த்து எங்க குடும்ப கோயிலுக்காது வாங்க
ம் சேரி வர்றன
நெக்ஸ்ட்னு வைப்பாங்க இவே வேலைக்கு போக்கு மின்ன பெருசா குடுப்பாங்க
ம் செரி கண்டிப்பா வல்லா நீங்க குளிக்க வரேன்னு வேற சொன்னீல்ல இன்னி
ஆமா எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க
வெய் வேற நம்ம இந்த சாட்டர்டே சண்டேஸ் தா நீ சொன்னா கொஞ்ச நா அந்த டைம் கொஞ்ச இப்ப உங்க அண்ணி நிறக்கிறனால சொல்லிட்டு வேணா வருவே விட்டுட்டு வருவே அப்டின்னா சரியா அண்ணி வாரன்னு சொல்ல மாட்டா அவ அவள வ நிக்கிறேன்னா நின்னுட்டு ப வந்து நம்ம குளத்து கூட போலா
ம் செரி நா வந்து நாளைக்கு ஃப்ரீனா கேட்டு சொல்றே னே என் புரிச்ச நெனைக்கிறே ஆமா
அழைக்கினா வேண்டா அடுத்த வார பாப்போம்னா அப்டின்னா செரியா ம் செரி ம் அம்மா கொஞ்ச ஒடம்பு செரி இல்லாம இருக்கா